ஹலோ
ஆ சிஸ்டர் எப்டி இருக் கீங்களா
நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க. ஆ கேக்குது நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் எங்க வீட்ல தா இருக்கீங்களா இல்லானா வெளியில இருக்கீங்களா
இல்ல இல்ல வீட்லதா இருக்கே சும்மாதா இருக்கே
ஆ சாப்ட்டாச்சா
ஆ அது எல்லா முடிஞ்சுது டீ டைம் வந்துருக்கு அ சரி இப்பதா டீ சாப்டுட்டு உங்க ஞாபக வந்துச்சு அதா கால் பண்ணே
ஆ ஓகே ஓகே சி அப்புறோ வெளில எங்கன்னா போற பிளான் இருக்கா இப்பதா லீவ் டைம்ல மே மன்து
ஆமாப்பா கண்டிப்பா இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து போனோம்னா நறைய டிராஃபிக்கு அந்த மாதிரில்லா ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல
ஹோ ஆமா உங்க ஏரியால்லா பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே டிராஃபிக் இருக்கு அது லீவ் டேஸ்ல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ராஃப் திங்கன்னா எல்லாருமே வந்து வெளியில போவாங்க சுத்தி பாக்குற் ஹலோ
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு சிக்னல் கர்ட்டா இருக்காப்பா
எனக்கு திடீர் திடீனு உ வாய்சு வந்து நீ பேசற்து கேக்கு திடீர்னு க்ளோ அமைதியாயிர்ற மாரி இருக்குது அ ரெஸ்பான்ஸ் இல்லாத மாரி அதனாலதா கேட்டே இருக்கிங்ளா நீங்க வந்து மோன்ஸ் சொல்லிடுங்க ஏனா நீங்க இருக்கீங்ளானு ஆனு தெரியு
இல்லப்பா ஓவர் லுப் ஆகப் போதுன்தா நானு பண்ணல செரி ஒன் ஓகே நா உ சொல்றே ம் பேசுங் பேசுங்கப்பா
ஆ ஆ சேரிங்க சிஸ்டர் நீங்க எங்கனாச்சு வெளில இந்த மேரி போயிருக்கீங்ளா கொஞ்ச தூரோ மேரி உங்ளுக்கு ன எந்த இந்த மேரி இந்த எடத்துக்கு போய் எனக்கு ரொம்ப புடிச்சது அந்த மேரி எதாச்சு எடோ இருக்கா உங்ளுக்கு
கண்டிப்பா அப்ப எனக்கு ஹில் ஸ்டேஷன் போறதுன்றது ரொம்பவே புடிக்கு ஆனா நெறைய டைம் போயிருக் கே இந்த வருஷம் மட்டுந்தா போல இன்
ம் ஹில் ஸ்டேஷனா கொல்லிம் மலை கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரியா
ஆமா இது மூனுமே போயிட்டு வந்திருக்கே கேரளா போயிருக்கே அப்டியேச் சூப்பர் என்ஜாய்தா போலருக்கே இந்த வருஷோ
அ நா வந்து போன வருஷந்தா போனே என்னென்ன ஊப்ரு போயிக்கனா ஊட்டிப் போல கொடைக்கானல் போயிருக்கே ஏற்காடு கொல்லிமலை ஆம் கொடைக்கானல்தா போயிருக்கே ஊட் ட்டிதா பெண்டிங்ல இருக்கு அப்றோ இன்னு மூனாறு அப்றோ வயநாடுஸ் நெறையப் இன்னுக் நெறைய பிளேஸ் இருக் க்குதா அங்கலாப் போணு ஆனா இன்னு நானு
கண்டிப்பா போலாம்ப்பா ஏனா மூனாறு போயிட்டு வந்திருக்கே நாங்கப் போனப் ப்ப என்னன் பாத்தீங்னா அந்த இதெல்லா வந்து ஒழுங்குபடுத்திருந்தாங்க கொஞ்சோ அந்த நிலசரிவு மாரி மழை ஏற்பட்டு கொஞ்சோ அ பிரச்சனையா இருந்துச்சு அதெல்லாங் கரெக்க்ஷன் பண்ணிந் நா நல்ல சுத்தி சுத்தி சுத்திப் போருந்தோ
ஓ ஆமா அப்போ ஒன் டைம் அந்த மேரி எதோ ஆயிட்ச்சு சொல்லிந்தாங்க அப்ப அந்த டைமா
க்கும் முன்னாடி அது வந்து எப்பவுமே வந்து அது நிலச்சரிவு அந்த பிரச்சனை இருக்கிற ஏரியான் றதனால எப்பவுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி நடந்துட்டே இருக்கு அப்போ எங்குள்க்கு அ வழி வந்து வேற வழியாய் விட்டாங்க இந்த பக்கம் போங்க அப்டி போங்க அப்டின்ட்டு கிட்டதட்ட எட்டு மணி நேர் அ அந்த மலையே சுத்தி சுத்தி வந்தட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோ ரெண்டு நாள்ல அங்கருந்து ஏந்தே ஏந்துக்க முடில
ஆ ஆனா அந் இந்த மேரி எட் போனா இந்த மேரி ப்ராப்ளம் வந்தா செமக்கடுப்பாதா இருக்கு போனமா சுத்திப் பாத்தோமா என்ஜாய் பண்ணமாச் நைட் அம் ரெஸ்ட் எடுத்தோமா அந்த மேரி இல்லாம டிராவெல்லியே ரொம்ப நேரோ சுத்ற மாரி இருக்கு
ஆமாம்பா இப்போ நம்ம ஃபஸ்ட்டுல்லாம் போவோ அந்தளவுக்கு ட்ராஃப் பிக் இருக்காது ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமா வந்துட்டு அ மே மே மாசோ வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு வீக் போவோ காலியா இருக்கு இப்போ வந்து ஏப்ரல் மே மார் ச்சி ஃபிஃப்டீன்லியே வந்து நெறைய கூட்டோ வர்து
ம் ஆமா
இருக்கு
ம் ம் ஆனா இந்த அதா இந்த ஏப்ரல் அந்த மே இன்லா வந்து இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்களுக் காலேஜி இவங்கலாம் படிக்கிறப் இப்ப இவுங்ளுக்குலா இந்த டைம்தா லீவ் வரு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லு வீட்லே இந்துட்டு அப்டியே ஸ்கூலு ஒரே அந்த ரோப் போ மாரி அந்த ஒரு லைஃப வாழ்ந்துட்டு எல்லாருமே அந்த டைம் லீவ் டைம்ல எல்லாருமே அப்பதா வந்து நெறைய பிளேஸ் போவாங்ளா
ம்
சோ அந்த டைம்ல கொஞ்சோ இதுவாதா இருக்கு
கண்டிப்பா எனக் தெரிஞ்சுப் பா ஃபஸ்ட்டுலா வந்து யாரு வந்து அதுக்குல்லா வந்து முன்னுரிம குடுக்க மாட்டாங்க கேனா நம்ப வந்து நம்ப இந்த மாதிரி நெட்ஒர்க்லா அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டோமா அப்போ இணையதளத்தயு நம்போ அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டோ இப்போ நெறைய ஓபன் பண்ணாலே இந்த எடோ நம்ப கேள்விப்படாத எடங்களா இருக்கு தமிழ்நாட்டுல இவ்ளோ எடோ இருக்கா நம்ம ஏ இவ்ளோ மிஸ் பண்ணோ அப்டின்ற மாதிரிருக் க்கு அதனாலதா இப்போ ஜனங்க வந்து எங்க கேள்விப்படுறாங்களோ அங்க காசு பணோல்லா அடுத்ததுதாம்ப்பா எஞ்ஜாய் பண் லைஃப் அவ்ளோதா அப்டின்ற மாரி நானுமே அப்டிதா அதனால எஞ்ஜாய் பண்ணிட்டு வந்துருணு
ஆமா சிஸ்டர் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க எனக்குமே முன்னாடி வந்து தெரியாது அவ்ளோ ஃபோன்லா நா அப்ப வச்சில ஆனா ஃபோன் வந்ததுக்கப்றந்தா வந்து நா அப்ப வந்து நம்ப ஊர் போவோ விட்டா வந்து வெளில பக்கத்தூர்ல போயிட்டாங்கன்னா பீச் இருந்தா பாண்டி பீச் இருந்தா பீச் போய் பாத்துட்டு வருவோ இல்லேன்னா இந்த எடத்துல இந்த ஷாப்பிங் மால் நல்லா இருக்கு அப்டீன்னு சொல்லிட்டு அப்புடிதா போயிட்டுருந்தேனே தவிர இந்த எடத்த விட்டு இவ்ளோ தூரோ போனு அங்க இ ப்டி இருக்கும்னே எனக்கு தெரியாது ஆனா ஃபோன் வந்ததுக்கப்றோ இந்த ரீல்ஸ் எடுத்தாலே இந்த எடத்துக்கு வாங்க சூப்பரா இருக்கு அந்த ட்ரெக்கிங் போறது இந்த மாரி எக்ஸ்ப்ளோஷன் பண்றது நெறைய எடத்துக்கு அங்க அங்க போயிட்டு அதெல்லா பாக்குறப்ப நம்பளும் போனா நல்லா இருக்குமே அப்டீட்டு வந்து சோ நீங்க சொன்ன மாரி அந்த சோசியல் மீடியாவெல்லா வந்ததுக்கு அப்றந்தா வந்து எனக்கு போணு அப்டின்ற ஒரு ஆச செல்லா வந்துச்சு தெரியாத எடல்லா தெரிஞ்சுக்கிட்டே நெறையா
ஆமா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா ஊட்டிக்கு போனுன்னு ஆசைப்படுறீங்கல்ல அப்டி போகும் பொழுது பாத்தீங்கன்னா அ கொல்லிம இது அது பேர் என்னது முதுமலை அந் ந்த இதெல்லா பாத்துட்டு வாங்க ரொம்ப நல்லாருக்கு நாங்க லாஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி போயிருந்தப்போ முதுமலையிலதா தங்கிருந்தோ அங்க வந்து யானைகள் நடமாட்டோ இருக் க்குற எடந்தா அ முதுமலைன்னாலே யானைகளோட சரணாலயன்தா சொல்லுவாங் கல்லே நாங்க இருந்த எடோ வந்து சிறுத்தயு யானைகளு வந்து நெறைய நடமாட்டோ இருக்குமா எங்களுக் தெரியாது ஆமா அ எங்களுக் தெரியாது அந்த எடத்துல நாங்க போய் தங்கிட்டோ டோ அதுக்கப்பறோ ஒரு ஆறு மாசங் கழிச்சு பாத்தா இதெல்லா வந்து வனவிலங்குகள் நடமாட்ட இருக்கிற எடொ இத ஆக்கிரமிப்பு பண்ணி இத ஹ வீடுல்லா கட்டி வச்சிருக்காங்கன் சொல்லிட்டு ஃபுல்லா நாங்க தங்கியிருந்த எடத்தயே க்ளியர் பண்ணிட்டாங்க அங்கருந்து கொஞ்சொ தூரோ வந்தம்னா சின்னதா ஒரு அ அருவிலந்து எ வர தண்ணிய அதுல சின்னதா ஓட மாரி ஓடிட்டே இருக்கு அதுல நல்லா குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்பறந்தா சொல் றாங்க அங்க வந்து காட்டு விலங்குகள்ல்லா வந்து தண்ணி குடிக்கிற எடோ அப்
ம்ம் ஹ
அட பாவிங்களா இந்த மாரி ஒரு கொடும ப திடீர்னு நம்ம சின்ன சின்ன கொழந்தங்கள கூட்டிட்டு போறோ
ந்தமு வர்ல பாத்தீங்களா அது ஓகேதானே எப்டியோ தப்பிச்சு வந்ட்டீங்க
அதுதா எ கொஞ் சின்ன சின்ன கொழந்தைங்கள கூட்டிட்டு போறோ பின்னாடி வந்து நம் நம்மக்கு வந்து அந்த விலங்குகள் வந்து இருக்குறது வந்து தெரியாது ஆனா அதுங்க வந்து நம்பள நோட் பண்ணு இந்த சிங்க புலி சிறுத்த இதல்லா சொல்றாங்கல்ல அதுங்களுக்கு வந்து கண் வந்து நம்ம பாத்துக்குவோ நம்ம நெனச்சுன்னுருப்போ எதுவு இல்ல நம்ம
ஆமா அவுங்களுக் வந்து நம்மகிட் நமக்கு தெரியாது அந்த ஸ்மெல் ஆனா அவுங்க அது ஸ்மெல்ல வச்சே வந்து அந்த ப்ளட் ஸ்மெல்லு இதெல்லா வச்சு வந்து இந்த எடத்துல இந்த சுத்தி இந்த எடத்துல இந்த மனுஷங்க இருக்காங்க அப்டியே அது கண்டுபுடிச்சுடு டக்குன்னு
ஆமா அது மட்டு இல்லாம நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போட்டோஷ் எடுத்து பாக்கும்போது அய்யய்யோ இவ்ளோ ரிஸ்க்கான ஏரியாலயா போய்ட்டு வந்தோ அப்டின் இருக்குற மாரி ஆயிடுச்சு ம்
என்னையு போ சொல்றீங்க வேற
இல்ல இப்போ அந்த மாதிரி இருக்காதுப்பா ஃபர்ஸ்ட் நாங்க இருந்த எடோ அந்த மாதிரி ஆ அதுதா நம்ம வந்து அந்த ஜீப்ப வச்சு ட்ரெக்கிங் போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா ஈவினிங் டைம்ல தா கூட்டிட்டு போவாங்க அதுவு ஒரு பெரி காத என்னன்னா ஜீப்ல போகும்போது பாத்தீங்னா அந்த யானைகள்லாவந்து நைட்ல வந்து அந்த ரோடு க்ராஸ் பண்ற டைம் நாங்க போய்ட்டோ அது ஒரு குட்டி வச்சிருந்துச்சு போலருக் அது எப்பவுமே குட்டி வச்சிருக்க யானையு ஒத்த யானைகிட்ட போக்கூடாது அப்டின்னு சொல்வாங்க நாங்க வேற பொய்ட்டம்மா அந்த ஜீப் ட்ரைவர் என்ன சொன்னார்னா நீங்க வந்து எதுவுமே சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்க அப்டின்னு டார்ச் அடிச்சு காம்ச்சாரு எங்க மாமியார் என்ன பண்ட்டாங்க அய்யய்யோ வந்துருப்பா போலா வாங்கப் போயிர்லா எனக்கு பயமா இருக்கு கொழந்தைய கிட்டயே வச் வச்சிருக்கோ வாங்க போலா கத்தாதிங்கமா கத்தாதிங்கமானா கேக்கவே இல்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு பத்து பதினாலு பேரு போயிருந்தமா அதுக்கப்பறோ நாங்க முழு பெருசா உள்ள போய் பாக்காம அந்த ஒரே ஒரு யானைய மட்டு பாத்துட்டு அ ஜீப் அந்த ட்ரக் ட்ரக்கீங்க வந்து முடிச்சுட்டு வன்ட்டோ ஏன்னா அவுங்களுக்கு ஒரு பயோ சின்ன சின்ன கொழந்தைங்கள எடுத்துட்டு போறோ
கூட்டமா இருக்குறப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆனா ஒரு யான தனியா இருக்குறப்பதாம்பா அது வந்து டேஞ்சர்ஸ் சொல்றாங்க நானு கேள்வி பட்ருக்
ஆமா அந்த மாதிரி கொஞ்சோ ஸ்பெஷலா இருக்குற எடங்கள்லா நெறையவே இருக்கு அந் அந்த மாரிலா போய் பாத்து ட்ரை பண்ணுங்க அதுக்காக சொன் ஏன்னா இந்த எப்பவுமே வந்து இந்த மலர் கண்காட்சி அங்க கூட்டோ வேறெங்க அந்த ஃபைன் பாரஸ்ட்டா அதுல போனா அங்க கூட்டோ எங்க டைம் பாத்தாலு கூட்டமா இருக்கு கொஞ்சோ இந்த மாரி எடத்துங்களுக்கு இன்டீரியரா போகும்போது கொஞ்ச நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்குற மாரி இருக்கலா
நெக்ஸ்ட் டைம் போனா போறே சிஸ்டர் நீங்க கொல்லிமலையில ஆகாய கங்கைனு சொல்லுவாங்க பாத் திங்னா நெறைய வீடியோ பாத்துருப்பீங்க மேல இருந்து தண்ணி கீழ விழு அங்க போயிருக் கீங்ளா நீங்க கொல்லி மலையில கொல்லிமலை கொல்லிமலையில ஆகாய கங்கை சொல்லுவாங்க
அது போய் சு நானா போய் அதெல்லா போய் ப நல்லா என்ஜாய் பண்ட்டு வன்ட்டோம் பா
அதா நா என்ன அது ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா அங்க வந்து என்ன சொல்றாங்க சிவன் டெம்புள் அங்க இருக்குன் சொல்லுவாங்க
ஆமா அந்த நம்போ படிக்கட்டு எறங்குறோம் பாத்தீங்ளா அந்த அரிவிக்காகதா அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு க்கு அதுல ஒரு ஸ்பெஷல் நம் நம்ப கோயில்ல பின்னாடி எஸ் சாமில்லா பாத்துட்டு நம்ப சுத்தி வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எதோ அந்த சக்கரோ எதோ இருக்கு அதுக்கு நேரா பாக்கணு அப் அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்க அது இன்னு அந்த கொல்லி மலையிலயே அந்த சிவன் டெம்பிள் சொல்லிருந்தீங்க பாத்தீங்களா இந்த ஆகாயகங்கை நீர் வீழ்ச்சி படிக்கிட்ட எறங்குறோல்ல அதுக்கு ஆப் போசிட்ல அரபலீஸ்வரரா அவரு பேரு
ஒரு செல இருக்குன்னு சொன்னாங்க ஆமா அது செ
அந்த மேல பாத்தீங்னா சக்கரம் அ அது என்னதோ சக்கரம் சொல்லிருந்தாங்க அது வந்து பாக்கணு அங்க அந்த பாயிண்ட்ல நின் னு பாக்கணுன்ற மாரி சொல்லிருந்தாங்க
ஓ அந்த தண்ணி அருவி ஊத்துதே அங்க சொல்றீங்ளா
இப்ப அந்த அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய கோயில் ஒண்ணு இருக்கே
ஆப்போசிட்ல கீழ கீழ சொல்றீங்களா மேல சொல்றீங்களா கோயில் இருக்கே அங்க
ஸ்டாட் பண்ணும்போதே
ஸ்டார்ட் பண்ணும்போதேவா
சரிப்பா நெக்ஸ்ட் டைம் நாங்க உனுக்கு விரிவா சொல்ற அ ஒரு வீடியோ அனுப்புறே அத பாத்துட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க பா
சேரிங்க சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் பாய்